ஹலோ சிஸ்டர் கேக்கு க இப்பதான் கெ சொல்லு நறையறா உம் இவ்ளோ நேரம் கேட்கவேு த
உம் ம்
சொல்லுங்க சிஸ்டர்
இப்போ வந்து மர மரோம் மரம் வளர்க்குறீங்களா உங்க வீட்டல செடி ஏதாது வளர்க்குறீங்களா
பிளானட் வளர்க்கறனா மறில்லையே
ஓ இப்போ வந்து மரம் மரங்கள் வளர் இருக்கலாம்ங்கிற தலைப்பில் நம்ம பேசாலா சரியா
ஆஹ் சரிங்
இப்போ மர வளந்து மரம் வளப் இருக்கறதுனால நமக்கு நெறைய பலன்கள் இருக்குது மரம் வளர்க்கறதுனால என்னென்ன பயங்கள் பயங்கள் நமக்கு இருக்குதுன்னா மரம் வளர்க்கறதுனால மழை பெய்யுது
ஆமா
மரம் வளர்க்கறதுனால அதுல இருந்து நம்ம ஆரோக்கிய
காய்ச்ச உம் சாப்பறோ ஆற இது சுவாச இது காத்து நல்லா க்கத்த நம்ம சுவாசிக்கிறோ ஆரோக்கியமான இது ஆக்சிஜன் அந்த இப்ப உள்ள சுச்சுவேஸன் எல்லா
நமக்கு வந்து மரங்கள் வந்து நமக்கு தெரியுது நமக்கு தருது மரம் வந்து வளர்க்கறதுனால நு நுரையீரல் பாதிப்பு
ம்
மரங்கள வந்து சொல்றாங்க பூமியின் நுரையீரல்னு சொல்றாங்க
ஆமா
மரங்கள் வந்து சுற்றுச்சூழலைப் பாதுகாக்குது
உம்ம்
காற்ற சுத்தப்படுத்துது வெப்பத்த கொறைக்குது மலை மலை பெய்ய செய்கிறது சரியா மல பெய்யுது
அதிகமா மல பெய்ய பொழிய செய்கிறது ஆமா நம்மளுக்கா
ஆமா
ஆயிடுச்சு வீடுகள்ல அந்த மரோ இது வந்து இயற்கை காத்த யாருமே யூஸ் பண்ண மாட்றாங்க இந்த மாரி எலக்ட்ரிக் ஐட்டம் வாங் வறவர வந்து பில்டிங் அதிகமாகி வர மரங்கள் கொறஞ்சிருது இப்ப யாரையோ அதிகமா மர
அந்த காலத்துல நம்ம இந்த காலத்துல ஏசிய போட்டு வேகா வீட்ல ஒக்காந்துறோ இப்ப அந்த காலத்துல என்ன பண்றாங்க மரத் த்து கீழே நிழல்ல ஒரு கட்டில போட்டு அதுல படுத்து கெடப்பாங்க என்ன என்னதா இது பண்ணாலோ நைட்டு போய் அங்க படுத்தாதா அந்த காலத்துல உள்ளவுங்குளுக்கு தூக்கமே வரோ
ஆமா தூக்கமே வரோ
ஏங்க மழ வந்து வெப்பத்த கொறைக்குது நமக்கு
அக்கு அப்பல்லா வந்து என்ன பண்ணுவாங்க மாடில படுப்பாங்க
ம்
நல்லா காத்து அடிக்கோ அப்பல்லா நம்ம சின்ன வயசுலலா வந்து என்ன பண்ணுவாங்க அப்பல்லா நம்ம ஃபேன் இருக்காது வெளில போய் படுப்போ அப்பல்லா ஏ சி இருக்காது ஏ சி இருக்கும் ஒரு சில வீட்டுக்குல தான் இருக்கும் எல்லார் வீட்லயேயும் இருக்காது கிராமத்தில எல்லாம் சுத்தமா இருக்காது. இயற்கையே தா இன்னுவரை ங்கிமே அப்டிதா ஆனா சில வீட்ல இருக்கு கிராமங்கள்லைமே இப்ப வெச்சிட்டாங்க ஆனா வந்து இருந்தாலுமே வந்து இப்ப பெரியவங்கல்லா என்ன செய்வாங்க வயசானவங்கல்லா வெளியதா அந்த கா க்கு இயற்கைக்காடு வாங்குனா உங்க செயற்க காத்துல்ல எங்குளுக்கு வேணான் வெளிய போயிறாங்க.
இயற்கை காத்த சுவாசிக்க சுவாசிக்க நம்ம ஒடம்புல வந்து ஆரோக் கெடைக்குது புத்துணார்ச்சி வருது சுறுசுறுப்பா இருக்ககூடிய சத்திய குடி க்குது அந்த காத்து அந்த கா த்து நமக்கு வந்து எப்பிடி கெடை கிதுனா காத்து வந்து நமக்கு பல வந்து இப்ப காத்துலேயே வந்து அ இப்ப கிராமங்களை எல்லா போனா அந்த அந்த செடி அந்த மரோ அந்த இது நல்லாயிர்
அத பச்ச பசேன் பாக்கும்மோது அது கண்ணுக்கே குளிர்ச்சியா இருக்கு பாக்கும்மோதே அவ்ளோ ஆசையா இருக்கு ப்பாது
அ அ பாக்க போதே நமக்கு ஆசயாருக்கு அத சுவாசிக்கு போது காலைல ஒரு ஒரு
அது நோயி
உம் எந்த ஒரு நோய் நொடியும் வராது அவுங்களுக்கு ஆரோக்கியமா இருப்பாங்க எம்பது வயசு வரயும் ஒரு அறுபது வயசு மாரி இருப்பாங்க கேட்டா எம்பது வயசு ஆயிடுசும்பாங்க நூறு வயசுங்கும் போது அவங்க எம்பது வயசு மாரி நிண்டு நம்ம நமக்கு நமக்கு இப்ப கால் வலிக்குது கை வலிக்குதுன்றோம் இப்ப அவுங்க என்ன பண்ணுவாங்க அந்த வார்த்தய யூஸ் பண்ணவே மாட்டாங்க உம்
உங்களுக்கு இந்த வயசுல என்னமா என்னப்பா இந்த வயசுலயே கால்வலிக்குதுன்னு சொல்றீங்க ஆமா ண்டுவாங்க
ம் எப்ப பாரு ஏசிக்குலே இருக்கிறீங்க வெளியே வாங்க அதுவும் காலைல வாங்க காலைல வெளிய வந்து அந்த சூரியன்ல வந்தந்த சூரியன் வந்து உங்க மேல பட்டு அந்த காத்து உங்க மேல பட்டு நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்களா இல்லையா நீங்க வெளியே வாங்க அப்படின்றாங்க காலைல
உம் ஆம் அந்த ஆறு மணி வெயில் இருக்கு பாருங்க ஆறு மணி வெயில் இருக்கு பாருங்க அந்த வெயிலுதான் ரொம்ப நல்லது அதான் அப்ப கூட
அந்த காத்தும் நல்லது நமக்கு ஃபஸ்டு ஃபஸ்டு காத்து உம்
பெறந்த பிள்ளைங்கள என்ன பண்ணுவாங்க நாப்பது நாள் வெயில காமிக்கணுனு சொல்லுவாங்க
ஆமா என்ன அந்த மாரி வந்து காலைல வந்துச்சு சுவாசிக்கிற அந்த மூச்சு வந்து நமக்கு சுத்தமான காத்தா இருக்கும் பரிசுத்தமான காத் தருக்கும் என்ன அத நம்ம சுவாசிக்கிறோ அப்படிங்கும்போது நமக்குள்ள பல்ல மாற்றங்கள் நடக்குது காலைல எந்திரிசோன வாக்கிங் போ புறம் அந்த காத்த ஸ்வா சிக்கிறோம் அந்த க்வா காத்த சுவாசிக்கும் போது நமக்கு என்ன ஆவுதுன்னா பிரெஷ்ஷா ஆகு மூளலருந் இது ஒடம்பு வரை ஃப்ரெஷ் ஆவுது
ஆமா அந்தானிக்கு ஃபுல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா ஆக்டிவா இருக்கும் நீங்க வெளிய நடந்து பெயிட்டு வாக்கிங் பெயிட்டு வந்தா அந்த அன்னிக்கே உடம்பே வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்க மாருக்கும் அப்டியே போணுனா அப்படி ஒரு ரிலாக்ஸா இருக்கும் அந்த வெளிய போயிட்டு
இப்பல்லாம் வந்து அப்பல்லாம் நெறைய மரங்கள் இருக்கும் இப்பல்லாம் வந்து நெறைய பில்டிங் தா பார் இது பண்ணுது ஏன்னா எங்க பாரு பில்டிங் தா தெரிதே தவிர்த்து பில்டிங் தா தெரிதே வேறு ஒன்சூ நமக்கு வந்து எந்த ஒரு இதுவும் காட்ட மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமா இருக்கு மரம் இருந்தா மரத்துக்கு நீல நிக் நிக்கும் போது அது நமக்கு நிலலா உதவுது அத ஒரு கட் அத கட் விட் அத வெட்டி நம்ம என்ன பண்றோம் விறகாய் யூஸ் பண்றோம் என்ன அதோடைய செடி நமக்கு மருத்துவ குணங்கள்ல வந்து சேருது
இப்ப மர செடி கொடிலா வந்து எல்லாமே பயன் ஒவ்வொரு மர த்துல ஒவ்வொரு பயன் இருக் கு இவுங்க செடி கொடிலாம் வந்து இதா இருக்கும்ணு இப்ப போ போவ எல்லாமே போல கெமிக்கலா தான் இருக்கு இப்பயே முக்காவாசி இப்ப வள இன்னும் நம்ம அடுத்த ஜெரேஷனா